ஆ ஹலோ
ஹலோ
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சு போன் பண்ணி என்ன போன்னவே கானோ
கொஞ்சோ வேலையில இருந்தேங்க இங்க வீட்டு வேலேயே சரியா இருக்குதுங்களா யாருகிட்டயுமே பேசுரக்கு டைமே இல்லைங்க
செரி செரிங்க பரவாயில்ல பரவாயில்ல செரி விடுங்க இப்பயாவது கூப்பிட்டீங்களே கூப்பிச்சா நீங்க நீங்க கூப்பிட்டீங்க நா கூப்ட்டு அட்டன் பண்ணீங்க இப்பயாவது
அப்ரோ என்ன பண்றீங்க என்ன சமச்சீங்க
நானு இன்னிக்கு என்னங்க ஃரைட்டு ரைஸ் செஞ்சே அப்புரோ எங்க சின்ன பைய வந்து பிரஃரைட் ரைஸ் கேட்டா பெரிய பைய வந்து நூடுல்ஸ் கேட்டா நூடுல்ஸே நம்ம வந்து பிரைட் மாரி செய்வோ இல்லங்க அப்டி பண்ணோ அப்புரோ ரெண்டாவது பாத்தீங்கனா ஆ இது அப்புரோ அவ்வள தாங்க ம வீட்டுக்காருக்கு தனியா வந்து எப்பியு போல சாம்பார் ரசோ சமைச்சு குடுத்துதுங்க
இப்ப இருக்கோ கொழந்த பாத்தீங்களா எல்லாமே ஃரைட் ரைஸ்சு நூடுல்ஸ்சு அந்த மாரி போக ஆரம்பிச்சாங்க இப்ப இருக்க கொழந்தைங்களா
ஆமாங்க
நாங்களே பாத்தீங்கன்னா இப்போ கட போடலான்னு ஒரு ஐடியா இருந்ததுங்க அந்த அ பாத்தீங்கன்னா சாலட் கட போடுலானு நெனச்சிட்டு இருந்தோ ஒரு டைம்ல சாலட்க்கடே பாத்தீங்கன்னா அந்த கிவி வாட்டர்மெலன் அப்புர பாத்தீங்கன்னா ஆப்பிள் அது எல்லாமே சேத்தி ஒரு ஆரஞ்சு மாதுள பலோ திராட்ச இதெல்லாமே ஒரு ஒரு இதா போட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டோம்னா அது ஒரு ம்ச் சிறு சாலட் கடே போட்லா அந்த மாரி கூட ட்ரை பண்ணலா ஏனா அது ஒடம்புக்கு ஹெல்தி தானங்க அதையுமே நாங்க போல நினச்சோங்க அதுமே போட முடியலைங்க அப்புரோ இந்த இட்லி கட போலாம்னு நெனச்சிட்டு இருந்தோ இட்லி கட பாத்தீங்கன்னா இட்லி இட்லி மீன் கொளம்பு மீன் வறுவல் அந்த மாதிரி செஞ்சி சேல் பண்லா ம்ச் அதுவுமே ஹெல்தி தானே குடுக்கலானு நெனைச்சி அப்பியு டிரை பண்ண னோங்க எல்லா ஒரு ஐடியா இருக்குதுங்க பியூச்சர்ல பாக்கல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க
நா பாருங்க அப்படிதா நானு நெனச்சிட்டு இருக்கங்க இப்ப வந்து ஹெல்த்தியா எங்க எங்கங்க சாப்பறாங்க ஹெல்தியாவே இருக்கறது இல்ல இப்ப நானு கடே போடலா அப்பிடின்னு சொல்லித நெனச்ச சுட்டுருக்கங்க நா கூட அன்னைக்கு சொல்லிருந்தல உங்க கிட்டங்க இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கட போலாம் அப்டின்னு சொல்லிட்டு அது கொஞ்சு பயோந்தா ஆனா அதனால லாபங்க இப்ப யாருங்க சாப்டாம இருக்கறா நீ நீங்களே சொல்லுங்க பாக்கலா சிக்கன் ரைஸ் போட்ல்லா நூடுல்ஸ் போட்ல்லா அப்பறோ வந்து காலிப்பளவர் சில்லி போடலாங்க அதுக்கப்பறோ காளான்தா இப்ப எல்லாருமே சாப்ப சாப்பறது இல்லிங்களா காளான் நம்ம காளான்னு நெனச்சிட்டு இருக்கறோங்க அது காளானில்ல உங்களுக்கு தெரியுமா அந்த முட்டகோசு நம்ம காளான் சொல்லி குடுக்கறாங்க இப்ப யாருங்க அந்த ஒரிஜினல் காளான்லா சொல்றது இப்ப ஒரிஜினல் காலான் தனியா விக்கிறாங்க அப்பறோ காலான்னு தனியா விக்கிறாங்க பாத்து பாத்தீங்களா நீங்க எப்பிடி இருக்குன்னு
ஆமா ஆமா அப்புடிதா விக்கறாங்க அந்த காலண்ல பாத்தீங்கன்னா அது எப்பிடி தெரியுங்களா செய் நா நேர்லயே பாத்தேங்க அதேயெல்லா அந்த முட்டக்கோசு வேக வெச்சு அத எடுத்து அதையெல்லா இந்த மைதா சோள மாவு அதெல்லாம் போட்டு அதுல மிக்ஸ் பண்ணி இந்த ஃபுட் கலர் இருக்கில்லிங்க அதெல்லா ஏட் பண்ணி அதெல்லா அதுதா இப்ப காளான் சொல்லி விக்கிறாங்க ஆனா அதயு மக்கள் வாங்கி சாப்பறாங்கில்லிங்க யாரு இப்பலா அதெல்லா பாக்கறாங்க இல்லையா
எல்லாரு ஹெல்திய பாக்கறது இல்லங்க டேஸ்ட தா பாக்கறது அப்பறோ நாங்க இருந்துட்டு ரொம்போ ஹோட்டல்லா கொஞ் தள்ளி போகோணுங்ளா நாங்ளே பாத்துட் தா இருக்கோங்க ஒரு தள்ளுவண்டியாட்ட சின்னதா தள்ளு வண்டியாட்ட போட்டு அப்பயு நம்ம நீங்க சொன்ன மாரிதா இந்த இட்லி மீன் கொழம்பு அதுக்கப்பறோ தோச அப்ற அ முட்ட தோச அதுக்கப்றோ அது அப்டியே சின்ன சின்னதா சின்ன சின்னதா இந்த டிஃபன் ஐட்டம்லா போடலா அப்டி தாங்க இருக்கோ அப்றோ அப்டியே பாத்துடீங்ன்னா இந்த சில்லி மீன் சில்லி அதுக்கப்புறோ சிக்கன் சில்லி அதெல்லா போடலான்தா இருக்குறோங்க சூப் போடலாங்க அந் மார்ல்லா போடலான்தா இருக்றோ கொ ஞ்சோ நைட் டைம்ல போடலா அப்டின் சொல்லிட்டுதா இருக்கோ எங்கீங்க நேரமே பத்தறதில்ல இப்ப நம்ம கிட்டத்த நாட்டு கோழி வளத்திட்ருக்கோ இல்லங்க கோழி பண்ண வெச்சிருக்கங்காட்டி நாலு கோடி வ நாட்டு கோழி வளத்தறங்கா ட்டி செரி அதுவே நம்ம எதாது பண்லா சூப் வெக்லா ல் அப்பற அந்த மாரி எதாது பண்லா அப்டின் சொல்லிட்டு தா இருக்குதுங்க இன்னு ந முடிவு பண்ல ஆ அன்னிக்கு சொல்லிட்ருந்தல்ல உங்கட்ட நா எங் வீ ட்ல பேசிட்டு அதுக்கப்பற முடிவு பண்ணணுங்க
சேர் சேரி சேர் சே முஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க அதுவு நம்ள க்கு எதோ வீட்ல இக்கறக்கு நம்ம எதாவ ட்ரை பண்லா இல்லையா
ஆமாங் கண்டிப்பா அப்பறோ ரெண்டாவதுங் கூட யோச்சி வெச்சிருந்தங்க இந்த வெயிலு ரொம்ப வெயிலா இருக்குதுல்ல ங்க இந்த வர்ஷோ இந்த மாரி வெயி லே இத்தன வர்ஷோ வந்ததே இல்ல இந்த வர்ஷோ ரொம்ப வெயிலா இருக்குது அதுக்குத்தா இந்த தர்பூசிணி கட போல் லா தர்பூசிணி காய் கட போல்லா பழக்கட போல்லா இல்லனா பழக்கட போல்லா அப்ற நம் பாத்துட்டீங்கன்னா இந்த பழமெல்லா ரொம்ப பழுத்து வரது வந்து அப்டே ஜூஸ் போட்டுக்லா இல்லங்க ஜூஸ் போட்றது ரொம்ப நல்லதுத்தா டங்க இந்த ஜூஸ் எல்லா ப்டி போட்றாங்கன் உங்குளுக் தெரியுங்ளா
ஆ தெரியுங்க வாட்ர் மெலன்னு ஐஸ் கியூப்பு சுகரு இத மூணு மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஜூஸு அதுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இப்பெல்லா நம்ம ரோட்டு கடையிலே பாத்தீங்கனா பத்து ருபாய்க்கு ஒரு கப்புன் சேல் பண்றாங்க சம்மர் டைம்ல சம்ம டைம் தானங்க அது எப்பிடி போனாலு சேல்ஸ் ஆயிருங்கில்லைங்ளா அதுனால அப்புறோ இந்த ஆரஞ் ஜூஸு அந்த மார்ல்லா சேல் பண்றாங்க இல்லீங்க பாத்துருக்கீங்ளா
ஆமாங்க இப்ப பாத்துட்டீங்ன்னா வந்து எசன்ஸ் வந்து இப்ப விக்கிறாங் இல்லங்க நன்னாரி சர்பத்து அதுக்கப்பற் ரோஸ் எசென்சு அந்த ப்ளூ க லர்ல இருக்குல்லங்க ஆ அதல்லா இருக்குதில்லங்க அந்த ஜூஸெல்லா வந்து தாராளமா வெயிலுக் நல்லா ஓடுங்க இப்ப பாத்துட்டீங்கனா வந்து இந்த எஸ்சென்ஸ் உள்ளதுல தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சப்ஜா சீடு சியா சீடு அ துக்கப்பறோ அந்த பாதாம் பிசினு அதெல்லா வந்து எடுத்து எல்லாம் பண்ணு ஊற வெ ச்சு நைட்டே ஊற வெச்சிட்டு கடைக்கு கொண்டு போய்ட்டுங்க அதுக்கப்ற ஜூஸ் எல்லாம் போட்டு லெமன் ஒரு வா ங்கி வெச்சுக்கோனுங்க வாங்கி வெச்சிட்டு அதெல்லாம் போட்டு அதுல்லா ஊற வெச்சு கொண்டு போயிட்டு நம்ம அந்த ஜூஸ்ல கல ந்து குடுக்லாங்க அப்ப ரெண்டாவ்து பாத்துட்டீங்கன்னா இந்த எஸ்சென்சு உள்ள இதுக்கு மட்டு இந்த சப்ஜா சீ டு அந்த பாதாம் பிசினு இதெல்லா போட்டா போதுங்க அப்ற இந்த எஸ்சென்சு இல்லாம இந்த ப்ரெஷ் ஜூ ஸுக்லா அது போட்டா நல்லாவே இருக்காதுங்க குடிச்சிருக்கீங்ளா ப்ரெஷ் ஜூஸ்ல இந்த ச சியா சீடு இதெல்லா போட்டு நல்லாருக்குதுங்ளா குடிச்சிருக்கீங்ளா ஃப்ரெஷ் ஜூஸ்ல
நா ஃப்ரெஷ் ஜூஸ்ல போட்டு குடிச்சதில்ல ஆனா இந்த பீட்ரூட்ருக்குல்லிங்க பீட்ரூட் பாத்தீங்கனா அத நம்ம அத அரைச்சு அந்த ஜூஸ்ஸ எடுத்து அதல சப்ஜாவு ஆ கொஞ்சூண்டு பாதாம் பிசின் போட்டு குடிச்சீங்ன்னா ஸ்கின்னு குளோ கெடைக்கு ஒடம்புக்கு குளிர்ச்சி அது இல்லாம அந்த சப்ஜால பாத்தி நார்ச்சத்து அதிகமாருக்க னால நம்ம டைஷனுக்கு ப்ராப்ள இருக்காது நீங்கவென ட்ரை பண்ணி பாருங்க இது மூணுமே
அ ட்ரை பண்ணி பாக்குறேங்க கண்டிப்பா அப்றோ வந்து ஜூஸ் கட ஒன்னு சொல்ட்டுங்களா அப்றோம் வந்து அந்த ஜூஸ் கட நல்ல லாபங்க இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப லாப மோ இதெல்லா பண்ணணு கண்டிப்பா வந்து போடணும்ங்க அதுக்கப்புற இந்த கம்பங் கூழ் சொல்ல வாரத் த்தையே இல்லங்க இந்த கம்ப கூழு நம்ம போய் குடிக்கு போதே நம்மளுக்கு டெம்டாகு பாக்கு போதே இந்த கொடல் வச்சிருப்பாங்க வத்தலு அஞ்சறுண வச்சிருப்பாங்க மாங்கா ஊருகா தாங்க மெயின் என் நெலிக்கா உருகா மாங்கா உருகா அதுக்கப்பற இந்த வத்தல் பாத்திங்கன்னா மோர் மிளகா வச்ச ப்பாங்க அதுக்கப்பற வந்து இந்த கொத்தவரங்கா வச்சிருப்பாங்க அதெல்லா பே பாக்கு போது அட்ராக்ட்டா இருக்குங்க மோர் வெச்சிருப்பாங்க ஒரு பானையில இன்னொரு பானையில கம்மங்கழ் வச்சிருப் ப்பாங்க அதல வந்து கம்மங்கூழு லெல்லா சூப்பர ஓடுல்லிங்களா கடைக்கு இந்த இந்த வெயிலுக் நல்லா ஓடுங்க இன்னிக்கு மழ கால வந்துச்சுன்னா ஓடாது அந்த வெயில் முடியிற கூட போட்டுக்கணுங்க இல்லைங் லா
ஆமா ஆமா நீ ஒரு ரெண்டு மாசம்தா இருக்கு மழ கால வர்றதுக்கு அதுக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா ஓகே தா கம்மங்க்கூழ் கட சர்பத் கட ஜூஸ் கட அந்த மாரி
போடணு இப்ப நானே வந்து இந்த ஏ பி சி மாட்டெல்லா செய்யலான்ட் இருக்கேங்க இப்ப ஏ ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் பீட்ரூட் சீ ஃபார் கேரட் இதெல்லா வந்து நம்மளே வந்து எடுத்து தோல எல்லா சீவி சுத்தமா கழுவி அப்புறம் நல்லா கழுவி வெயில்ல காய போட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி ஸ்லைஸா பண்ணீங்க செரவியோ இல்ல அப்பிபண்ணி நீங்க நல்ல வந்து வெயில்ல வெயில் இல்ல நினல்ல நல்லா காய வச்சு பவு டர் பண்ணி அது சுத்தமான கருப்பட்டி இருக்கு பாத்தீங்களா கருப்பட்டி கலந்து குடுக்கலா சொல்லிட்ங்க வெள்ள எல்லா வந்து யூஸ் பண்ணவே மாட்டோங்க நாங்க கருப்படி தா யூஸ் பண்ணுவோ அப்புறம் அந்த கருப்பட்டி கலந்து இது பண்லா இது பண்லாங்க சேல் பண்ணலாங்க இப்பதா போன்ல ஆன்லைன் தா நல்லா இத ஆயிருச்சுங்களாச்ச நல்லா வந்து செலும் ஆகுது நம்மளுக்கு அந்த மாரி நா நம்ம போட்டு விட்டா அப்புறம் நம்மளுக்கு போன்லயும் சேல் பண்ணிக்கலாங்க இல்லிங்களா என்னங்குறீங்க
இப்பல்லா நெறைய பேரு அப்படிதா ஆன்லைன்ல போட்டு வுட்டுறாங்க இந்த மாரி செஞ்சு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொழதைங்களா இருக்காளங்க பொறந்து ஆறு ஒன்ற மாச பண்ணுவீங்க அவங்க பாத்துட்டீங்கன்னா அந்த பர்ஸ்ட் பர்ஸ்ட்டு பூட் எடுப்பாங்க இலைங்க இப்ப எல்லா யாரு வீட்ல என்னம்மா ஆ வீட்லயே தனித்தனியா வேக வச்சு ஆப்பில்லா வேக வச்சு வாழப்பலா வேக வச் ஆன்லைன்ல போய் பார்த்தம்னா இந்த மாரி நேந்திர வாழ பழம் இருக்குது இல்லைங்க அதய காய அது சீவி காய பொடி பொடி பண்ணி காய வச்சு அத அப்படியே ஒரு பேக் பண்ணி அப்படியே ஒரு விக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இது சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்க அதையு பாத்தீங்கன்னா அத சீவி வெயில் நல்ல காய வச்சு நல்ல பொடி பண்ணி அத பேக் போட்டு விக்கிறாங்க இப்ப பாத்தீங்கன்னா அத வாங்கிட்டு வந்து ஹாட் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி குழந்தைகளுக்கு அத வேக வெச்சு அத உட்டுனாலே முடுஞ்சுழிகலா அந்த மாறி எல்லா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க
ஆமாங்க அப்படி சொல்றது கரெக்ட் தாங்க பாக்கலாங்க நம்மளே பண்ற மாதிரி பாக்கலாங்க இப்ப வந்து மரநெல்லிக்கல தேன்ல போட்டு ஊற வச்சு சாப்பிடுறாங்க அதுவூ அந்த அந்த பிசினஸ் நல்ல பிசினஸ் தாங்க இது வ பா்த்தட்டீங்கன்னா தேனி எவ்வளோ வருங்க ரொம்ப நல்லதும் கூட தேன் வந்து ரொம்ப இது பண்ணலா இப்ப ஆன்லைன்லல்லா ரொம்ப வந்து இதா வருது இல்லலைங்க காலையில காலையில எந்திரிச்சதுமே எல்லாரு தேன் நெல்லிக்கா சாப்பிடலா அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லி சொல்றாங்க அப்புறம் பூண்டு நெல்லிக்காகவு சாப்பிடுறாங்க பூண்டு தேன் இருக்கு பாத்தீங் னா அதையு சாப்படறாங்க ரொம்ப நல்லதுன்னு அந்த மாரிலா நம்ம ஊற வெச்சு நம்ம பதம் பண்ணி குடுத்த ம்னா வந்து சேல் பண்ணம்னா அதுவு நம்ம ஹான்லைன் பிசினஸ் பிசினஸ்ஸு பண்லா இப்டி நம்ம ரோட் கடையு போடலாங்க எப்படி பண்றனாலு பண்லாங்க இல்லைங்ளா சேரிங்க சேரி வேலை இருக்குதுங்க அப்பறமேல் கூப்புட்டுங்ளா
ஆ சேரிங்க நானும் போய் வேல செய்யறேங்க
ஆ சேரி
ஆ சரி